ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதாப்பா நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது எனக்கு வாய்சு
எங் உங்க காலு எனக்கு ரொம்ப லோவா கேக்குது
ம் எந்து வாய்ஸ் நல்லா க்ளியரா இருக்க மார்தா இருக்கு எனக்கு சவுண்டு ஃபு
ஆ இப்பொ கொஞ்சம் பரவால்ல இப்ப கேக்குதா வாய்சு
எந்து வாய்ஸ் ஃபுல்லா இருக்கு உங்குள்து
ஆ ஃபுல்லா வச்சுட்டேன்பா
ஆ இப்பதா கொஞ்சொ கேக்குது ஆ சொல்லுங்பா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
எங்க வீட்ல இருக்கறதா செம்ம காண்டாவுது
ஓ வேல இது வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்களே என்ன ஆச்சு
நா தா வேலய விட்டு நின்னுட்டேன்ல எங்க அம்மா எறந்தாங்க அடுத்தது எங்க மாம்னார் எறந்தாரு அப்டே லைனா இது மாரி வரவூ என்னால சரி அடுத்தது கான்சன்ட்ரேட் பண்ண முட்ல சரி கொஞ்சொ பிரேக் எடுப்போ அப்டின்ற மார் நெனச்சிட்டு பிரேக் எடுத்தே
ஓ அப்டியா அப்ப வேலைக்கு போறது இல்லையா அச்சச்சோ அப்ப வேலைக்கு போறது இல்லையா நீங்க நீங்க வேலைக்கு போயிட்ருக்கீங்கன்னு நெனச்சே வேலைக் போறப்போ ரொம்ப பிஸியா இருப்பீங்க டைமே ஆளே பாக்க முடியாது
ஆமாப்பா இப்ப எனக்கு சுத்தமா வீட்ல இருக்கறதுனால ஆனா வீட்லயு சும்மா இல்ல அப்டிப்டின்னு எதனாச்சு ஒரு ஆன்லைன் ஜாப் மாரி எதனா பண்ணிகிட்டுதா உக்காண்ட்ருக் இருந்தாலு வேலைக் போரும்போது காலையில போணுமா ஈவினிங் வந்தம்மா எதனா செஞ்சம்மா படுத்தமா திருப்பி ஓட்ணுமா அப்டின்னு ன்ற மாரி ரொட்டினா இருந்துச்சு இப்ப வீட்ல இருக் தன்னாலயே சும்மா அப்டியே சாப்ட்டுட்டு படுத்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்குற மாரி இருக்கு
அப்டியா சொ வீட்ல இருக்கிறது சும்மா இருக்கன்றதா ஆ நா போயிட்டு தான்ப்பா இருக்கே எங்கப்பா வீட்ல டைமே இருக்க மாட்டேங்குது வேலைக்கு போயிட்டு நா அவுங்ள நா ஒங்கள தா நெனச்சிட்டுருக்கே வேலைக்கு போயிட்டு எப்டிதா எல்லா வேலையு பாத்துக்கட்ருக்காங்கன் நீங்க என்னங்க நீங்க என்ன இப்ப வேலய விட்டுட்டேன்ங்கிறீங்க நா உங்கள பாத்து பாத்து பரவால்ல அவுங்க வேலைக்கு போயிட்டு இவ்ளோ வேல செய்கிறாங்களே அப்டின்னு நெனச்சிட்ருந்தேன் அதனால தா உங்களுக்கு காலே வும் பண்றது இல்ல
அ ம்
சரி வேலைக்கு போயிருப்பீங்க வருவீங்க டயர்டாக இருக்கும் திரும்ப நம்ம யேன் கால் பண்ணுவான்னே திரும்பவும் அப்படீன்ட்டு
இல்லை நான் வீட்ல இருந்தாலும்
ஆ
சும்மா அந்த சேல் போடுறது அது மாரி பண்ணிட்டே இருந்தே அ அப்றோம் அந்த ஆஃபர்ஸ்லா வரும்போது அது மாரி பண்றது அப்றமா வந்து ஷேர் மார்கெ கெட் அதுவும் கொஞ்ச ஒரு காலையில ஒரு நைன்லேருந்து ஒரு டென் தேர்ட்டி வரையு பண்ணுவே
ஓகே ஓகே
இது மாரி எதனா ஒன்னு பண்ணிட்டே தா உட்கான்டு ஏதோ ஒரு ஏதோ மாசத்துக்கு ஒரு அஞ்சுலருந்து ஒரு பத்துக்குள்ள எடுப்பே எடுத்துட்டு என்னுடைய செ செலவு யாருக்கிட்டையு கை நீட்டாம நம்ம நம்ம செலவ பாத்துக்கணுன்ற மாரி
புரிது புரிது இருந்தாலு நம்ம வேலைக்கு போறதுன்றது வேறல்ல
அதுவேனா உண்மதா
வேலைக்கு போனா நம்ளுக்கு மா நம்ம போறோ அப்டி ரெ டைம் டேபிள் போட்ட மாரி காலயில்ய எழுந்துருச்சு ஐ போணுங்கறதுக்காவது போவோ அதுக்காக தா பாத்துட்டு இருக்குது இல்லைன்னா நாமளு வீட்ல ஏதாவது பாட்டு வேலைய விட்டுட்டு உட்காந்துருக்கலாம் அப்டின்ற மாதிரி இருக்கு கடுப்பாக இருக்கு வேலைக்கு போறதுன்றது ஆனா போனா தான நம்மளுக்கு ஒன்னா தேதியானா நம்ம கம்முனு உட்காந்துறது அப்பா வந்துரும் சம்பளம் வந்துரும் நம்ம பாட்டுன்னு வேலையை பாக்கலான்ற மாதிரி இருக்கு வீட்ல உக்காந்துட்டா அந்த ஒரு நாள் லீவ்லே வீட்டு்ல நம்மள பைத்தியம் பிடிக்க வச்சடுறாங்க வீட்ல இருக்கிறவங்க ஆசயா இருக்கு அப்படின்பொம்பது பாத்தா வீட்ல இன்னைக்கு ஒரு நாள் தான வீட்ல இருக்கன இன்னைக்கு தான வீட்டல இருக்குன்னு நம்மளுக்கு அன்னைக்கு தா எல்லா வேலையு மொத் த்தமா சேத்து வைக்கிறாங்க அதா கேக்குறே எப்டி வீட்ல உக்காந்துட்டு எல்லாரையு சமாளிச்சிக்ட்டுருக்க அ
நா அந்த என்னைக்கோ ஒரு நாள் செய்யிறோ பாருங்க வேல அதுதா எனக் தெரிஞ்சு பெஸ்ட் ஆனா வந்து நம் ஆமா என்னைக்கோ செய்ற வேல தாப்பா பெஸ்ட் இப்ப நம்ப காலையில போயி்ட்டு சாயங்கால வர்றது வந்து நமக்கு உண்மையா பத்தேன்னா அதுதா கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கிற மாரியே இருக்கு இப்ப நா வீட்ல இருக்கிறன்தா பேரு காலைல டிஃபனு மதியான சாப் பாடு திருப்பியு சாயங்கால இந்த பசங்க எதுனா வந்துச்சுன்னா ஸ்நாக்ஸுனு கேட்கு அது ஒன்னு திருப்பியு நைட்டுக்கு வீட்ல இருக் இருக்கிறதுன்னா காலையில எழுந்துக்கறதுல இருந்து திருப்பி படுக்கிறவரையு இதுவே ரொட்டீனா போயிட்ருக்குது இதுவே காலையிலன்னா ஒரு எப்டியு ஒரு ஃவைவ் தேட்டில இருந்து சிக்ஸ்குள்ள எழுந்துப்போ திருப்பி ஓடுவோ ஓடியேறோ இதுன்றதுனால பொறுமையா எழுந்துக்கறது பொறுமையா செய்யறது என்னோ பே ஹெல்த்தியே நா விட்ட மாரி ஆய்டுச்சி சுத்தமாக எங்க ம் ரே நம்ப அப்டியே நைட்டியு அந்த தலையில கூட எண்ணெய கூட வைக்கிறது கிடையாது ஒரு கொண்டைய ஒண்ணு கட்டிக்னு நைட்டி ஒண்ணு போட்டுக்னு சொ தறதே செம்மா வெறுப்பா இருக்கு என்னதா இருந்தாலு நாலு பேர் வெளிய போய் பாத்தனு மட்டுதா நம்மளால எல்லா வேலையுமே நமக்கு